எப்டி எப்டி ஆஹ் நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் தோழி என்ன பண்றீங்க
ஒன்னும் பண்ணல சும்மாதா இருக்கோ அழகு கலய பத்தி எனக்கு எதாது சொல்லி தரீங்களா
கண்டிப்பா என்ன வேணு சொல்லுங்க தோழி சொல்லித்தரே
இல்ல எனக்கு லிப்புக்கு மேல பிளாக்கா மீச வரா மாரி ரொம்ப டார்க்கா இருக்கு அது கிளியர் பண்றதுக்கு ஏதாது பண்ண முடியுமா
ஆ நீங்க எதுனா ட்ரை பண்ணிருக்கீங்களா
இல்ல நான் மெடிக்கல் சம்பந்தமா எதுவு ட்ரை பண்ணது இல்ல ஆமா அதே மாரி இந்த கெமிக் சம்பந்தமாவும் எதுவும் ட்ரை பண்ணதில்ல சந்தனம் போடுவேன் மஞ்சள் போடுவேன் வேற ஏதாது இந்த மாரி நம்ம வீட்ல இருந்தே செய்யற மாரி ஏதாவது கொஞ்சம் நான் ரொம்ப பிளாக்கா இருப்பேனா கொஞ்சம் பளிச்சின்னு பிரைட்டா இருக்க மாரி ஏதாவது டிப்ஸ் குடுக்க முடியுமா
ஆஹ் இப்ப உங்கள்து ட்ரை ஸ்கின்னா ஆயில் ஸ்கின்னா
ட்ரைஸ்கின் தா தோழி
ஆஹ் ட்ரைஸ்கின் ஓகே தோழி ஒண்ணுமேல ஆலிவ் ஆயில் இருக்குங்களா அது ஒரே ஒரு டிராப்ஸு ஓகேங்களா அது ஒரே ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் ஒரு ட்ராப்ஸ் எத்துக்கங்க ஏன்னா உங்களுக்கு டிரை ஸ்கின்னு சரிங்களா என்ன நான் ட்ரை இப்ப ட்ரையா தெரியும் சோ அது வந்து ஆயில் ஆஹ் ஆலிவ் வாயில் எடுத் க்கிட்டு கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க
ஆஹ்
கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பச்ச பச்சரிசி ஒருலமன் ஆஹ் பச்சரிசி மாவு கொற நம்ம வீட்லேயே பவுடர் பண்ணி கடப்பவுடர் எலாம் நைஸ் இருக்கு இது வீட்டுல போய் ஸ்க்ரப்பா து ஓகேங்களா அஹ் அது கூட ஒரு இது ஒரே ட்ராப்ஸ் லலமன். ஓகேங்களா இது எல்லா மிக். மிக்ஸ் பண்ணிட்டு அப்பர் லிப்ஸ் கீழ நீங் சொல்றீங்கள மீச வருதுன். யையா அந்த இடத்து த்துல வந்து அப்பரு டவுனு. இப்ப மேல. கீழே டவுன் ஃபுல்லா வாய் பக்கோ சுத்தி தடவி வுட்டுட்டு இருவது நிம்ஷோ கழிச்சு இருவது நிம்ஷோ பதினன்ஜி நிம்ஷோ கழிச்சு. ச்சு நீங்களே லைட்டா ஸ்கரப். பண்றப்ப அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் கட்டி விரல வச்சு லைட்டா ஸ்கரப் பண்ணிடுங்க. ம்ச் அந்த அப்பர்லிப்ஸ். கிட்டல்லா எடுத்து ஒரெல்லா ஒரு அஞ்சு. அஞ்சு நிம்ஷோ ரெண்டு நிம்ஷோ ஸ்கரப் பண்ணிட்டு அப்புறோ வாஷ் பண்ணி பாருங்க ஹேர் வந்து இருக்க இருக்க அது ஒரு உங்களுக்கே தெரியு அந்த இடத்துல அப்பர் லிப்ஸ் கிட்ட இருக்க ஹேரு சேரி அந்த டெல் செல்லு செல்லும் இருந்தாலும் க்கிளியர் ஆயிடு.
ஓகே அந்த ஹேர்லா ரிமூவ் ஆய்டுமா.
வந்து வார்த்தக்கு ரெண்டு நாள் மூணு நாளு. அப்படியே விட்டு விட்டு பண்ணுங்க டெய்லியும். பண்ணக் கூடாது. சேரிங்களா ஒரு த்ரீ டேஸ். ஃபோர் டேஸ் களுச்சு இத அப்டியே பண்ணிட்டிருந்தீங்கங்கனா ஹேர் கிரோத்து அப்படியே அந்த மாவு இந்த ஸ்கிரப் பண்றோம் இல்ல எல்லா டைட். டா இருக்கு ஹேர்க்கு ம்ச். அப்போ வந்து டைட்டா இருக்குனு சொல்லி. ஏ. இதுவாய்டும் தோழி.
அதா தோழி எனக்கு சின்னதுல இருந்தே அந்த மாரி இருக்கா. ஐப்ரோ பண்ண போகும் போதுலா. அவங்க என்ன சொல்றாங்க அப்பர் லிப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப டார்கா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க நா ஐப்ரோவே வ மா வருஷத்துக்கு ஒரு முறதா எடுப்ப.
ஓகே ஓகே தோழி.
ச்சும்மா எடுக்க மாட். ட ஏதாவது பங்க்ஷன் வருஷத்துக்கு ஒரு முற கிறிஸ்மஸ்கு பண்டிகைக்கு ஊருக்கு போம்போதுதா நா எடுப்பணே.
ஆஹ ஓகே தோழி.
முதல்ல அவங்க அப்பர்லிப் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப டார்கா இருக்கு. அது உங்களோட அழக கெடுக்குது நீங்க ஒரு முற எடுத்து பாருங்க அப்டின்னு சொல்டு கம்பல். பண்ணிட்டே இருக்காங்க.
வேணா தோழி அது எடுத்துட்டோன்னு வச்சுக்கங். க்களாம் கண்டின்நியூ பண்ணனு. நா பியூட்டிஷன்தா இல்லன்னு சொல்லல்ல. சேரிங்க.
க்குராங்க அவங்க எடுக்க எடுக்க அது தாடியாவே வளர். ர ஆரம்பிச்சிருச்சு ஆனா இவங்க. பார்லர்ல என்ன தெருமா சொல்லுவாங்க. நீங்க ஒரு முற எடுத்து பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கு அது அப்புறோ எடுக்க எடுக். க அது அப்டே அதுவே மறஞ்சிடும் உங்களுக்கு திரும்ப வளராது அந்த அளவுக்குலாம் வளராதுன்னு சொல்டு சொல்லுவாங்க ஆனா எனக்கு அதுல ஈடுபாடு இல்ல ஏன்னா எங்க வீட்டுலதான் நாங்க பாக்கறோல அதனால நான் அது எடுத் க்காம அப்டே மெயின்டென் பண்ணிட்டிருக்க இது வரைக்கும் இது வரைக்கும் நான் எந்த பேஷியல் இந்த மாரிலாம் பண்ணது கெடையாது வீட்ல ஏதாது பண்ணுவேன் இந்த சந்தனம் போட்றது மஞ்சள் போட்றது இந்த மாரி ஏதாது பண்ணுவேன் மத்தபடி கெமிக்கல் சம்பந்தமாகவும் மெடிக்கல் சம்பந்தமாவும் இதுவரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடு
பேஷியல் பண்ணிக்லாம் தோலி பேஷியல் வந்து மசாஜ் மட்டும் தான் கிளீன் அப் கேளுங்க கிளீன் அப் பண்ணி விடுவாங்க ஆ பேஷியல் வேண்டா க்ளீன் அப் பண்ணி போங்க அது வந்து மசாஜ் பண்றது உங்களுக் கொஞ்ச டார்க்ஸ் ஸ்கின்னுருக்கு கொஞ்ச இன்னு கொஞ்ச பிரைட்னஸ் காட்டும் அதனால நீங்க வந்து கிளினப் கேட்டுக்கோங்க அப்பரிலிஸ்ட் வந்து க்ரோத் எடுக்காதீங்க த்ரெட் பண்றீங்களா ஓகே அப்பரிலிஸ்ட் எடுத்தோனா ஆஹ் நான் பியூடிஷன் இந்த நா வருமானத்துக்கோச இப்ப ஐப்ரோஸ் வந்து எயிட்டிருப்பிஸ்னா இதுக்கு வந்து ஃபாட்டிருப்பிஸ் கணக்குபண்ணி எடுக்குறோ ஓகேங்களா அப்ப எங்க வருமானத்த தா பாப்பாங்களே தவிர இது பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அதனால அப்பலிஸ் கை வை இருக்காதங்க அப்டியே மெயின்டெ பண்ணி இதே பண்ணுங்க பாருங்க ஆர் க் ரோத் சுத்தமா கொட்டிடு ஓகேங்களா அப்ப பேஸ் பேக் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க
உம்
ஆ கேரட் இர்க்கு ஜூஸ் இர்க்கு பாருங்க கேரட் துருவிட்டு ஜூஸ் வரும் பாத்திங்களா அது எடுத்துகோங்க ஒயிட் எங்கு இருக்கு பாருங்க
ஆ
அந்த ஒயிட் எஃக்கு எடுத்துகிட்டு கொஞ்ஜோண்டு இன்னு பச்ச பயிர் பவுட்ரு
ஆஹம்
அது இப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அப்டி இல்லனா வீட்ல என்ன பவுட்ரு இருக்கு அரிசி மாவு இருக்கு கள்ள மாவு இருக்கு ம் ச் இதெல்லா இருக்கு இல்லங்களா அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ல அப்ளே பண்ணுங்க உங்ளுக்கு சூப்பரா அந்த தொடச்சி எடுத்த உடனே உங்களுக்கு பிரைட்னஸ் கெடைக்கும் இது பிளீச்சுக்கு சமம்
ஆ என்னென்ன போடணு என்னென்ன சொன்னீங்க பச்சை பயிறு கேரட் ஜூஸ்சு
இது ஆஹ் இது போடுங்க அந்த என்னங்க
முட்டையோட வெள்ள கருவா அது ஒரு மாரி போட்டா கொமட் அது பா பேஸ்ல போட்டு
அது ஒயிட் மட்டு எடுங்க ஒயிட் மட்டு எடுங்க ஏன் எல்லோ எடுக்றீங்க ஒயிட் மட்டு எடுத்தன்னா அது ஸ்மெல்லு வராது
உம் பச்ச பயிறு வந்து நம்ம கொற கொறன்னு வீட்லேயே அரைச்
ஆமா வீட்லயே கொற கொறன்னு அரச்சுகோங்க சரிங்களா கேரட் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்க எது கேரட் ஜூஸ் வந்துந்து ஸ்கின்ன வந்து ஒரு மாஜிஸ் சைனீங்கா கொடுத்துருக்கும் ஒகே அந்த கப் பச்சைப்பயிர் வந்து மசாஜ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஒயிட் எக் வந்து பேக் காட்டு ஓகேங்களா இது இது ரெடிமேடா இது பண்ணி இருக்கிங்களா ரெடிமேட் ப்ளீச் இது வீட்ல எங்கன்னா போனோனா ப்ளிச் பண்ட் போ போவோ இல்லிங்களா அந்த ரிசல்ட் வந்து இது கண்டிப்ப பா உங்களுக்கு குடுக்கும் சுத்தம்
ஆ என்னனா எங்க வீட்டு எதிர்க்கவே பார்லர் வெச்சிருக்காங்களா அவுங்க கிட்டு நல்லா பேசுவே பலகுவே அவுங்க வந்து என்ன சொல்றாங்கனா பிஸ் பிஸ்னஸ்காக நம்ம எவ்ளோ கேக்குறோ ஆனா இவ வரமாட்றா செய்ய மாட்றா அப்டின்ற ஒரு மன மனஸ்தாபாம் வருது
கண்டிப்பா கண்டிப்பா ஆ ஆ
அத அதனால தான் கேக்றே உங்க
ஆ வேற என்ன பண்ணும் தோழி தோழி நா சொல்றேன்
அது தான் இதுக்கு தான் எனக்கு அதாவது அந்த வாய்க்கு மேல மீசையோ மீச அப்டியே கருப்பா பட்டையா இருக்கா மாரி அசிங்கமா இருக்கு அதனால எல்லாரு கிண்டல் பண்றாங்களா அதனால அதுக்கு கேக்றதுக்காக தான் நானு கேக்றேன்
இல்ல தோழி இது கண்டிப்பா பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இரு ஆம் செரிங்களா நீங்க நல்ல இம்ப்ரூம்மென்ட்டு உங்களுக்கே அந்த ஸ்க்ரப் பண்ண செல்ல வலிக்கும் அந்த முடி அது பண்றீங்களே டைட் ஆயிருது இல்லைங்களா அப்ப எடுக்க சொல்ல அப்டியே ஒரு ரொம்ப வலி எடுக்க அப் இப்போ வந்து ஹேர் ரிமூவ் ஆவுதுன்னு அர்த்தோம் செரிங்களா அது ஹேர் ரிமூவ் ஆ னேது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கோம்
ஆ செரி தோலி அதே மேரி ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுது முடி பயங்கரமா கொட்டுது என்ன பண்ணா கொட்டாம இருக்கோம்
இப்ப உங்கள்து ட்ரையா இருக்கா எப்டி ஈட் ஒடம்பா கூல் ஒடம் வாங்க உங்கள்து அ
உங்கள்தா முடி கூட நல்லா ட்ரையா அடர்த்தியா இருக்கோம் மொகோ என்னமோ சின்னதா தா இருக்கு மொகத்தை தாண்டி முடி அப்டியே எப்டி சொல்றது பேய் மாரி இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கனா சுத்தமா முடி முடியல்லாம் கொட்டி இந்த ஒன் இயர்ல அவ்ளோ முடி சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா
அப்பா ஆஹ் ஹ ஹ ஹ
சின் தெரியல ஏன் இவ்வளவு முடி கொட்டுது எனக்கு அது ரொம்ப பெரிய கவலையா இருக்கு
முடி ஹிட்டு நால இருக்கும் ப ஓவர் ஹீட் பாடியா இருக்கோம் சோ அது நல்லா இருக்கு இந்த பைய தம்பி து அப்படியே ஒரு டென் பிரச்சனா பெரிசல் நிறுத்தி அதுவிட ஒரு இதுவ இருக்கும் சரிங்களா உம் அவனை பாத்துக்கணும்
கொட்டல பொறந்த கொழந்த சிரிக்கும் முடி கொட்டு கொட்டோண்ணுவாங்க அப்ப கூட எனக்கு அவ்ளோவா கொட்டல இப்பயேன் எனக்கு இவ்ளவு அவ்ளோ டிப்ரெஷ டின்லி யாரோக்கோ நம்ம அப்படின்னு யோசிட்டே இருப்ப எதனால முடி இவ்ளோ கொட்டுது அப்டின்னு பாதிக்கு பாதி ஆயிடுச்சு பா அப்படியே
முடி ஏ ஓகே ஓகே ஓகே சிஸ்டர் உம்
தாக்கு புடிக் க முடியல ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தலைக்கு குளிக்க வேண்டியதார்க்கு குளிக்கவேண்டியதா இருக்கு அப்டி எப்டி சொல்ற வேர்வை பட்டுப்பட்டு பட்டு பட்டு அழுக்கு காயிடுது ஹன் அதுக்கே ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தலை குளிக்கிறேன் அதுக் ஏதாவது டிப்ஸ்குடுக்க முடியுமா ஆனா நீங்க எனக்கு முகத்துக்கு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ட்ரை பண்ணி பாத்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா
புரியில்ங் தோலி
இல்லை முகத்துக்கு சொன்னீங்கல்ல அது நான் எவ்ளோவோ போட்டிருக்கேன்ப்பா கஸ்தூரி மஞ்சள் அது முல்தானி மட்டி மே நாட்டு மருந்து கடையில் வாய்ன் வந்து
ஆன் ஆன்
என்னென்னமோ பண்ணியிருக்கேன் ஆனா இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கான ரிசல்ட்டு் சரியாதெரியல
சூப்பரா இருக்கு தோழி ட்ரை பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க செம்ம ரிசல்ட் தோழி ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சதுனால நான் சொ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் கூட வந்து பியூட்டிஷியன் தான் எங்கனா போ ரேரா தான் கிளீன் அப் பண்ணிப்பேன் ஓகேங்ளா ஃபேஷியல் பண்ண மாட்டேன் ட்ல சும்மா இருக்குறேன் பாருங்க வீட்டுல ஒருக்கா ஹேர் வாஷ் பண்றோம் செய்றோம் என்ன பண்ற து இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட் டு மசாஜ் கூட நீங்க கத்துக்கோங்க மசாஜ்னா கூட சொல்லி தரேன் அந்த இதுல மசாஜ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நல்லா இது ஃபேஸ் நம்ப ஃபேஸ் எவ்ளோ நம்ப பாதுகாத்துகுறோமோ அவ்ளோக் அவ்ளோ நம்ப ஏஜ் ஆனா கூட ரிசல்ட் நல்லா குடுக்க முடியும்
ஆஹ் அதுக்காக தான் தோழி இந்த கடையில விக்குறது எல்லாம் வாங்கி சாப்டாம வீட்ல செஞ்சு நம்ப நாளைக்கு வயசானாலும் எப்டி சொல்றது கண்டதையும் தின்னுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லாம போயிட கூடாது அப்டின்றதுக்காகவே வீட்ல செய்ற இந்த மாரி ஃபுட்டுங்க தான் தோழி அதிகமா சாப்டுவேன் வெளிலலா எதுவும் வாங்கி சாப் புட மாட்டேன் கண்டதையும் வாங்கி அதே மாரி இன்னொனு தோழி நான் இதுவரிக்கும் ஃபேஸ்க்கு கிரீமு பவுட்ரு இதுவரிக்கும் எதுவே யூஸ்
பண்ணதுதில்ல ஓகே ஓகே ஓகே புரியது உம்
அப்டியே ரெடி ஆவுறதோட அதோட அவ்ளோ தான் ஓகே தோழி நீங்க எனக்கு டிப்ஸ்சு குடுத்தது ரொம்ப ரொம்ப நன் றக தோழி
ஓகே நன்றி நன்றி தோழி
திரும்பவும் டைம் கடச்சா நம்ப இத பத்தி பேசுவோம் ஹலோ